ஹலோ. வணக்கோ, வணக்கோ வணக்கோ. அந்த நல்லது, நல்லது சாப்டீங்களாங்க. சாப்பிட்டிங்களா, எப்படி இருக்கீங்க வீட்டு. ட்ல எல்லாரு நலமாவே இருக்காங்களா
எல்லப் எல்லா நல்லா இருக்காங்கங்க எங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பய்ஸ் வாய்ஸ் கேக்குதுங்க உங்க சைலட் ஆஃப் பண்ணுங்க
நல்லது
ஓகேங்க
ரொம்ப நல்லது நல்லதுங்க நல்லதுங்க அப்புறோ நீங்க ஆ இப்ப நீங்க எப்டி படிக்கிறீங்களா இல்ல நீங்க வேற ஏதாச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இதென்னா தெரிஞ்சுக்கலாமா நல்லது நல்லது நல்ல விஷய தா ரொம்ப நல்ல விஷய ஆ படிக்கிறே என்ன படிக்கிறீங்க
பி காம் ங்க நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா நீங் ஒர்க்
இல்ல இல்ல நா அஞ்சாவது வர படிக்க வச்சேங்க அதுக்கப் ப்றமா எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல போகறதுக்கு அதனால வீட்லயே இருக்குங்க நீங்க நீங்க எப்டி படிக்கிறீங்களா இல்ல
அ தண்ட இந்த வேல இல்லாத பட்டதாரிறு மாரி தண்ட
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க வேல இல்லா பட்டதாரினால தா இதுல வேல இல்லா பட்ட அதுஅறினு இல்ல ஆ சும்மா இருக்கேன்ட்டு இதுல நானு இது பண்ணி நா இந்த ஆப்ல
ஓகேங்க கல்யாணோலா ஆயிடுச்சா
ஆ ஆயிடுச்சுங்க எனக் நாளூ கொழந்தருக்குங்க எப்றா நாலு கொழந்த இருக்குது அதுல ஃபஸ்ட் கொழந்த வந்து எட்டாவது செகண்ட் கொழந்த ஆறாவது தேர்டு கொழந்த ஃபோர்த்து அந்த மாரி போயிட்டு இருக்காங்க
ரெண்டு மூணூ வருஷத்துக்கு ரெண்டு முணூ டுத்தது ஓகே ஓகே எல்லா ரெண்டு மூணு வயசு
ஆமா ஆமாங்க நல்லது நல்லது நல்லது நல்லது
நீங்கதா அஞ்சாவது வரையு படிச்சிங்க அவுங் நல்லா படிக்
ஆமாங்க நல்லது நல்ல நல்ல விஷயோ நல்ல விஷயோ கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயோ சரிங்க
அது எப்டி சொல்றது உங்களுக்கு
ஆம் மா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயங்க நல்ல அது நல்லது நல்லது
ஓகேங்க இப்பயத்தி கண்டிப் இப்பத்தினி நல்லதுங்க
இல்லைங்க எனக்கு அது ஒரு எப்டின்னா நா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நா சிவன் பக்தங்க அது எனக்குள்ள அந்த புக்ஸ்சு படிச்சு படிச்சு எனக்கு வார்த்தை என்ன மீறி அதெல்லா வர்றதுனால அப்டி அதுதாங்க நல்லது நல்ல விஷய தானே ஒண்ணு தப்பு இல்லையே ஆமா இப்ப எல்லாரு இந்த மாரி நம்ம நல்ல விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு நம்ம பேசுனா தப்பு ஒண்ணு நல்லது நல்லது நல்லது நல்லது நல்ல ந நல் நல்லது நல்லது நீ உங்களுக்கு விளையாட்டு உங்களுக்கு புடிச்ச விளையாட்டுன்னா என் என்ன விளையாட்டுங்க
கிரிக்கெட்ங்க
நல்லது நல்லது நல்லது அதுதா உங்களுக்கு நா ஒன்னே அதுதா நீங்க எனக்கு வந்து கோழி அது மாதிரி தாங்க பிடிக்கு பல்லாங்குழி பல்லாங்குழிலா எனக்கு ரொம்ப புடி
ரொம்ப நல்ல விளையாட்டு அது ரொம்ப
ரொம்ப புடிச்ச விளாட்டு ஆமாங்க நொண்டி எனக்
நொண்டி கில்லிக்கோட்டி
கில்லி கோட்டிலா எல்லுக்கோட்டில்லா எனக்கு புடிக்காதுங்க நொண்டி த நொண்டி தா புடிக்குங்க எனக்கு அந்த இத்துழ
அதா முது பஞ்சர் இந்த கல்லு நிக்க வெச்ட் இந்த கல்லு கழுகொம்பந்த
ஆ சூப்பர் சூப்பர் நல்ல விளையாட்டுது நல்லது நல்லது நல்ல தெரிஞ்சு வச்சு இருக்கீங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஆஹ் நல்ல விஷயம் அ நல்ல விஷயம் நல்ல பரவில்லையே நீங்க நல்ல விஷயத்தல்லாம் கத்துன்னு இருக்கீங்களே பரவில்லையே நல்ல நல்லது நல்லது நல்ல விஷயம்ப்பா நான் உங்ககிட்ட இருந்து இந்த விளையாட்டுல்லாம் நான் வந்து அஹ் எப்படி சொல்றது இது ஒரு நான் விளையாடியே இப்படி பார்த்தாலும் ஒரு இருபது வருஷம் ஆகுது இந்த விளையாட்டுல்லாம் நான் இதெல்லாம் பார்த்து தெரிஞ் ஜி இதல்லா ஆனா இந்த விளையாட்டோடனே பெயரு நா என்னால மறந்து போன பெயர நீங்க இப்ப நீங்க எனக்கு
அப்படியா உம் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நீங்க இந்த மாரி சொல்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க
நல்லது நல்லது நல்ல விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பா நல்ல விஷயங்க நல்லது
ஆமா இப்போ பிரஸ்ட்லாம் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறது வந்து இந்த மட்டையில தா விளையாடனு அதுக்கப்புறமா பேப்பரு-பேப்பரு நல்லா ரவுண்டு பண்ட்டு இந்த டேப்பு சுத்தி நம்ப அப்படி தா விளாடுவோ இப்பதா வந்து இந்த லப்பர் பந்து அதுக்கப்புறமா கார்கு வந்து ஸ்டிச்சு பாலு அப்படின்னு வந்திருக்கு பேட்டு கட்டையில செஞ்சு நல்லா மொழ மொழ மொழனு அருமையா பண்றாங்க அது மூலியமா
கண்டிப்பா ஆமாங்க கண்டிப்பா நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க நல்ல விஷயலாம் நீங்க கத்து வச்சுகலா நல்ல நல்லது
சரிங்க நீங்க எதுவு பேச மாட்டீங்களா நல்ல விஷய நல்ல விஷய தா சொல்றீங்க
இல்லங்க நீங்க சொல்றீங்க அது நம்ம பேசுனா அது நமக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் பேசனா நம்ம கத்துக்கதுக்கு நம்ம உங்ககிட்ட இருந்து நா இந்த இதெல்லா எனக்கு ஞாபம் கொடுத்தத பண்றீங்க நினைவு கூறீங்க இந்த விஷய எல்லா நம்ம தெரிஞ்சிக்கணும்னா நல்லா இருக்கு பரவாயில்ல உங்கள இது
அதுதாங்க இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க வாழப்பழ மாரி அதுதான் எப்படி சொல்றது அஞ்சாவது வரைக்கு தா படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களே உண்மைய சொல்றீங்களா பொய் சொல்றீங்களானே எனக்கு தெரில
இல்லைங்க நா அஞ்சாவது வரைக்கு தாங்க படிச்சே நா ஏங்க உங்ககிட்ட பொய் சொல்லணு நா போலீஸ் அப்டிலா ஏங்க அதெல்லா இல்ல நா அஞ்சாவது வரைக்கு தாங்க படிச்சிருக்க நா வந்து இல்லைங்க இதுல ஒண்ணு அசிங்க ஒண்ணு இல்லைங்க இதுல நம்ம படிக்கலனா படிக்கலனா சொல்லனு எல்லா நம்ம படிக்கலன்ட்டு நாம அசிங்க அ சிங்கப்படுத்த போறாங்கண்ட்டு நா நாம வேற வந்து வேற எதனா யர் போஸ்ட்
ஓ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கைத்தொழில் அந்த மாதிரி எ தெரியுமா
ஆஹ் தெரியுங்க கண்டிப்பா இப்ப தெரியுங்க
இது என்ன இந்த மாதிரி எல பிரிஷன்
ஆஹ் அந்த ந எனக்கு வந்து ரொம்ப ஆசை எலக்ட்ரீஷன் எலக்ட்ரிஷியன் வந்து அப்படினா நம்ம ஊர்ல வந்து இந்த கரண்ட் அந்த மாதிரி இல்லாத நமக்கு வந்து ஆஹ் எப்படி சொல்றதுன்னா ஏரோபிளைன் தான் ஃபுல்லா நாளை பறக்கக்கு அந்த மாதிரி இதுல்லாம் நமக்கு ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரின் அந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் பட் என்னால படிக்க யலமுல அதனால சரி விடுங்கன்ட்டு இப்போ நான் வந்து இப்போ
சின்ன ந்த
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லது ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா நந்திருக்கும் ங்க பட் நடக்கல அதனால நம்ம முந்தைய காலத்து நம்ம நினைச்சு நம்ம இப்ப ஃபீல் பண்ண கூடாது அதனால நம்ம இப்பனாபோம் கொளுத்து கொளுத்து வேலைக்கு நம்ம மேஸ்திரியா இருக்குங்க ஆமா
சரிங்க சரிங்க இப்போ என்ன சொல்றது இப்போ
இருங்க அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க உங்களுக்கு புிடிச்ச ஏதாச்சு சாப்பாடுற விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாச்சும் இருக்கும்ல
ஆஹ் சாப்பிடுற விஷயம்ல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப புிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பழுது
ஹக
கால இல்லை ந எழுந்து எப்பவுமே இங்க காலையில ஏழுந்து உடனே காலையில ஏழுந்த உடனே நான் பழுதுதாங்க சாப்பிடுவேனே
அப்ப பல்லு வளர்க்க மாட்டீங்க
நல்லதுங்க பல்லு வழகாம நம்ம கால் சாப்பிட்டீங்கனா
அப்படியாங்க
நல்ல விஷயங்க நல்லதுங்க அதனா முதல்ல நான் காலை உணவு எப்பவுமே பழுது இரண்டாவது மார்னிங் மார்னிங்க வந்து நான் பழுதுதான் சாப்பிடுவேன் காலையிலும் பொழுதுதான் சாப்பிடுவோன் மார்னிங்கும் பொழுதுதான் சாப்பிடுவோன் ஆஹ் அப்படிங்களாங்க நல்லது நல்ல நல்லது நல்லதுங்க நா மத்தியும் சொல்றங்க
ன சாப்பிடுவீங்க
மது கீழ உழுந்து நா அப்பமா வந்து நான் சாப்பாடு மந்த தயிர் ஊ நா அதுவும் வெயிலுக்கு இதமா இருக்கும்ன்ட்டு அதுவும் சாப்பிடுவேன் ஆனா
அப்படிங்க
மழை மழை வந்தன்னா டீ மட்டு குடிச்சுட்டு அப்படிதான் இருக்குங்க ஆமாங்க மழை வந்தா அந்த மாதிரி இது பண்ணுங்க டீ குடிச்சுட்டு வேற எதாவது வீட்டுல ஆஹ் அந்த மாதிரி சாப்பிட்டு ஆஹ் ஆமாங்க நல்ல நல்ல விஷய நல்ல விஷயம் நல்லது
அப்படியா ஓகே
உங்களுக்கு இப்ப நீங்க படிக்கிற காலேஜ் இல்ல உங்களுக்கு எனக்கு இந்த மேம் மேல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கத்து குடுத்தா நான் ரொம்ப அப்படியெல்லா எது இல்லைங்களா ஆங் ஏன்னா நீங்க படிது உங்களுக்கு கஷ்டமா இருன்னு நினைக்கிறே நீங்க சொல்றத பாத்த
அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைங்க நம்ம நம்ம ஏங்க மேமான்ல்லாம் போனோம் நம்மப போறது படிக்கிறதுக்கு படி சட்டு வந்துணும் அவங்க வந்து நம்மளுக்காக நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லி் கொடுக்குறதுக்கு வராங்க அவங்க அது த்தே அவங்க ஒரு வேலைக்கு வராங்க
அப்போ நீங்க நல்லது நல்லதுங்க என்னன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுட்டீங்க நீ நீங்க எதுக்குங்க அங்க போறீங்க காலேஜியெ போவாதீங்க டவுட் சொல்றதுதா வறாங்க அதனால நீங்க அங்க காலேஜு போவாதீங்க வீடலயே இருங்க நல்ல விஷய தானே நல்லதுதாங்க
ஆஹ் நீங்க
நல்லது நல்லது கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நல்ல நல்லது நல்லது வேற நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சு விவசாயொ மேல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்வொ ஏதாச்சு இருக்கா
இப்போ பின்ணுஅ இப்ப அடுத்த அடுத்த காலத்துல எப்படி பார்த்தாலும் விவசாயம்தான் நம்மள கை தூக்கி தக்கி தூக்கி ஓட போது இ நல்ல வாய்ஸ்
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆவமாறு என்ன பயிரிட்டா உங்களுக்கு ஆஹ் சொல்லுங்க
தாங்க
அரிசி நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லது நல்லது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயம் நல்லதுங்க சொல்லுங்க நல்லது நல்லது நல்லதுா நல்லது நல்லது நல்லது நல்லதுங்க நல்ல சூப்பர் சூப்பர் சுப்பர் சுப் சூப்பர் நல்லது நல்லது கண்டிப்பா நல்லதுங்க நீங்க சொல்றது எல்லாம் ஒண்ணும் கண்டிப்பாக கண்டிப்பா நல்லதுங்க இல்ல நமக்கு இது தேவையான்து நம் நமக்கு அரிசி சொன்னீங்க அதுலயே தெரியுதுங்க நீங்க ரொம்ப நல்லது சொல்றீங்க நல்லது நல்லது நல்லது
ஏன்னா இப்போ நாங்க மட்டும் சாப்பிட மாட்டோம்
நல்லது நல்லது நல்லது நல்லது கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நல்லது கண்டிப்பா நல்லது கண்டிப்பா நல்லது எப்படி நீங்க வேற ஏதாவது பிசினஸ் எதுனா பண்ணலான்னு இருக்கீங்களா இல்ல எப்படி இந்த விவசாயமே பண்ணலான்னு இருக்கீ
சாயமே போதுங்க எங்களுக்கு
நல்லது நல்லது இந்த வார்த்தை இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க ரொம்ப நன்றி நன்றி ஐயோ ரொம்ப உங்களுக்கு நீங்க ஆனந்த கண்ணீரை விடுவங்க உங்களுக்காக
அப்படியா ரொம்ப மனசு உருக்கினா உங்க கால தொட்டி குமிட்டு டெ
நல்லது நல்லது மிக்க மிக்க நன்றி கண்டிப்பா சந்திப்பங்க உங்களிட்டம் பேச எனக்கு அவகாச சம் முடிந்து விட்டதால்